ஹலோ
ஹலோ ஒருது சொல்லுங்க மா
ம் என்ன பண்றீங்க சாடீங்களா நல்லா ருக்கீங்களா
நல்லா ருக்கே மேம் சாப்டே மேம்
ம் என்ன சாப்டீங்க
நா இன்னைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய பொரோட்டா சாப்டே
அப்டியா புரோட்டா சாப்ட்டு ருக்கீங்க
ஆமா
அரவால்லயே அன்ஹெல்த்தியா உள்ளதெல்லா சாப்டுறீங்க அப்டிதான
ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா இதெல்லா பாக்க முடியுமா
ம்
உங்களுக்கு புரோட்டா புடிக்குமா ம்
எனக்கு புரோட்டா புடிக்காது
ஏ
புரோட்டா தா சாப்டக் கூடாது அதுல மைதாவுல வந்து என்னென்னமோல சொ சொல்லுவாங்கல்ல அதனால புரோட்டலா சாப்ட பிடிக்காது எப்ப யாச்சு சாப்பிணு அப்டிங்கிற மாரி இருக்குல அந்த மாதிரி இருக்கும் போது ஸ் சாப்டுவே
அதுவு கரெட்டு தா நீங்க அப்டி சொல்றத பாத்தா மேம் எல்லாத்துமே மைதா இரு குது பிரெட்டு் பிஸ்கெட்டு
ம் அதெல்லா எதுவுமே நா சாப்ட மாட்டனே பிரெட்டு பிஸ்கெட்டு பிஸ்கெட் பக்கல்லா தல திரும்பவே மாட்டோ நாங்கல்லா
ஓகே ஓகே அது நல்ல பழக்கந்தா உங்களுக்கே
ம்
ஏனா பே பிஸ்கட்ல பாத்திங்க அப்டீனா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் சுகர் மட்டுந்தா இருக்கு அதுல சுகரு மைதா
ம் சுகரு மைதா தா அன் ஹெல்த்தி அதத்தா நம்ம சாப்ட்டுட்ருக்கோ ம்
ஹிட்டன்ட்ருக்கு பாம் ஆயில் அது அத விட ஆமா
அதேதா அதேதா ஆனா அந்த இந்த ரேஷங்கடைல குடுக்கறதெல்லா கூடி நம்ம சாப்ட்டுக்கலா போல நா பாமாயில் வந்து கடைல உள்ளதெல்லா வந்து நம்ம ரேஷங் கடைல உள்ளதே வந்து எண்ணெ சட்டில போட்டு அத வந்து காச்சி புளி அதெல்லா போட்டு கா
அத பக்குவப்படுத்துவாங்க ஆமாமா ஆக்சுலா வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ட நம்பி ஃபுட்புராடக்ஸ்லா வாங்குறதுல தப்பு கெடையாது அது ஒரளவுக்கு குவாலிட்டியாயிருக்கு அவ்சரமா வெளிய போறப் ப தா அதோட குவாலிட்டி வந்து அமௌண்ட பொறுத்து மாறுது
ஆமா ஆமா
இப்ப நறைய பேர் என்ன சொ ஆ இப்போ நெறைய பேர் என்ன சொல்றாங்க செக்கில ஆட்ன வந்துட்டு நல்லெண்ணல்லா பண்றாங்க
ம் ஆனா அதுல கொஞ்சோ கலப்படமு இருக்குது அந்த மாரி சொல்ல வரீங்ளா
கண்டிப்பா நீ என்னா வந்து இது வந்து க ஆல்ட் அலெக்ட்ரிஷன்றது கண்டிப்பா இருக்கத்தா செய்யு கலப்படம்ன்றது கலப்படம் இல்லாத ஃபுட்டு் எதா இருக்கா நீங்க சொல்லுங்க
எதுவுமே இல்ல எல்லாத்துலயுமே கலப்படங்கள் இல்லாம எதுவுமே கெடையாது இப்ப அரிசீல கோட பிளாஸ்டிக் அரிசி அப்டிங்கிற மாரி எல்லா வந்துச்சு கேள்விப்பட்டிருக்கீங்ளா
இல்ல மேடம் அதாவ்து என்னன்னா அது வந்துட்டு அய்யோ ஃபுல்லா நீங்க ஏத்துக்க முடியாது பிளாஸ்டிக் ரைஸ்ன்றது நீங்க சொல்றோ பட் ஆனா அது எந்தளவுக்கு உண்மன்றது இப்ப வரைக்கு அது அ தெர்ல
இது வந்து வதந்தி அப்டிங்கற மாரி கொஞ்ச ப்ரூப் பண்ணிட்டாங்க கொஞ்சோ இது பிளாஸ்டிக் அரிசி இப்போ கூட ரீசெண்டா கூட பிளாஸ்டிக் அரிசி வந்திருக்க அ ப்டிங்கிற மாரி எல்லா நியூஸ்ல வந்துருந்துச்சு
இல்ல மேடம் இப்போ ரீசண்டா பாத்தீங்ன்னா இப்ப ரேசன் அரிசீல பாத்தீங்க அப்டினா நீங்களே பாத்தீங்ன்னா வெள்ள வெள்ளயா ஒரு பிளாஸ்டிக் ரைஸ் மாரியே தெரியு அதையு நாங்க கேட்டோமே அங்க ரேஷன் கடைல இருக்க ஊழியர் கிட்டயே கேட்டோ அவ்ங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சொறிவூட்டு செறிவூட்டப்பட்ட அரிசி அப்டின்ற மாரி சொல்றாங்க சோ ஆமா
புரியிது புரியிது அது அந்த ஒரமெல்லா போட்டு அது வந்து பிளாஸ்டிக்கா மாறி சே அப்டிங்கிற மாரி சொல்லிருக்காங்கனு சொல்றீங்களா
அப்டி இல்ல மேடம் செறிவூட்டப்படுத்த அரிசினா சக்தி ஊட்டப்பட்ட அரிசி புரியுதுங்களா நியூட்ரிஷன் வேலுயு தனியா இருக்குல்ல அதுக்காகவே இது வந்துடு ஸ்பெஷலா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் க்ரோ பண்ணு எ சத்தெலாம் வச்சு ஒரு தனியா என்விரான்மெண்டில குரோ பண்ணி அது வந்து இது பண்ணோம்
ஓ கொஞ்சம் நீங்க சொன்னதுல கொஞ்சம் புரியுது கொஞ்சம் வந்து புரிய மாட்டுக்கிது சொல்லுங்க இருந்தாலும் நா கேக்குறே நல்லா இருக்கு கேக்குறதுக்கு
அதா மேடம் ஏனா அந்த மேடம் அங்க இருக்க ஒரு ஊழியர் வந்து அப்படிதா சொன்னாங்க இது வந்துட்டு பிளாஸ்டிக் ரைஸ் மாரி இருக்கு அப்டின்னு கேட்டப்ப அவங்க செரிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்கறமாரி சொன்னாங்க சோ அது எனக்கு எனக்கும் அவ்வளோதா புரிஞ்சிச்சு சோ அதுக்கு மேல நானு அவங்ககிட்ட கேட்டுக்கல
ம்
சேரி சேரி சேரி
ட்ராவெல்லா பண்ணுவீங்களா எங்கெல்லா வெளியில போயிருக்கீங்க இந்த சம்மர்லலலா
சம்மர்லலா ட்ராவல் பண்ணல மேம் நானு எனக்கு இந்த ஒர்க்கு போறதுக்கே எனக்கு பெரிய டைம் இதாகி போச்சு பட்டானா‌ ப்ளான் வந்து ப்ளானல்லா போட மாட்டோம் பசங்க கூட திடீர்னு ஒரு ப்ளான் போடுவோ திடீர்னு வாங்க வாங்க பசங்க வருவாங்க வண்டி எடுத்துட்டு அப்டியே கெளம்பிடுவோ ஆ எங்களுக்கு எல்லாமே சடன் பிளான் தா எங்களுக்கு
ஓ சடனா பிளான் பண்ணி அப்டியே எங்க போறதோன்னு போயிட்டு வந்துருவீங் களா ஆனா நாங்களா வந்து டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருவோ எங்கேயாவது போறதா இருந்தா ஆனா எங்கேயு நாங்க போக மாட்டோ ஃபாமிலியா எல்லாருமே பிளான் பண்ணுவோ
ம்
போலா இங்க போலா அங்க போலா எங்க போலா எப்டி போலா இவங்க யாருக் எவ்ளோ காசு அந்த மாரி எல்லா எல்லாமே பிளான் பண்ணுவோ
ம்
போ அ எந்த டேட்ல போலா அப்டிங்கபோது இல்ல நம்ம போகவே வேண்டா யாருமே போக வேண் டா அப்டிங்கிறமாரி ஒரு சுச்சுவேஷன் வந்துரு
அது நீங்க சொல்றது கரெக்டுதா மேடம் இப்ப நீங்க போனீங்க அப்டின்னா ஒரு லாங் ட்ரிப் மாரி போடுவீங்க சோ நாங்க ஒருத்தர ட்ரிப்னா என்ன அப்டின்னா இங்கிருந்து கெளம்பி ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு பத்து கிலோமீட்ரு இருபது கிலோமீட்ரு தள்ளி இருக்ற ஒரு டீ கடைக்கு போயி டீ சாப்டுட்டு நைட்டு புல்லா அப்டியே கொஞ்சோ சுத்திட்டு வர்றது அதுதா எங்கள பொருத்தவரக்கு சின்ன ட்ரிப்பு அவ்ளதா
ம் அதெல்லா வந்து மோஸ்லி பசங்க தான அப்டி போவாங்க நைட்ல போயி டீ டீ குடிச்சிட்டு வரதுலா ஃபேமிலியா கொழந்தைகளோட போகும்போது வெளியில எல்லாருமே ரொம்ப எப்டி டூ த்ரீ டேஸ் ஆவது ஸ்டே பண்ணி தங்கிட்டு
பாங்க ம் மேக்ஸிமம் ப்ரிபர் பண்ணுறது என்னவா இருக்கு பெரியவங்க கோவிலுக்கு தா போவாங்க
ஆமா கோயிலுக்கு என்ன கோயிலுக்கு போலா இந்த வேளாங்கண்ணிக்கு போலாமா நாகூர் போலாமா இல்ல தஞ்சாவூர் பெரிய கொள்ளி கோயிலுக்கு போலாமா அப்டிங்கிற மாதிரியேதா இருக்கு நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போய்ருக்கீங்களா
நா சின்ன வயசுல போனதுதா மேடம் அதுக்கடுத்து நா போனது கிடயாது
அப்டிங்ளா போனது கிடையாதா போய் பாருங்க இப்போ நறையா இது பண்ணிருக்காங்களாம புதுசா எல்லாமே மாத்திருக்காங்க பிளேஸ் எல்லா மாத்திருக்காங்க அப்டிங்கற மாரி நா கேள்விப்பட்டே
அ ரீசண்டா கூட ஒரு வீடியோல பார்த்துருந்தே அது இன்னு வந்து சில சில இடங்கள்லா வந்துட்டு ரொம்ப கிளீன் பண்ணாம இருக்கு அப்டின்ற மாரி போட்டிருந்தாங்க என்னான்றது தெர்ல
அப்டியா அப்பனா முன்னாடி கேள்விப்பட்டிருப்பே போல அது நறைய மாத்திருக்காங்க அப்டிங்கற மாரி தா கேள்விப்பட்டே அது வந்து நியூஸ்லல்லா கேள்வி படல ஒருத்தவங்க சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க பக்கத்து வீட்டு அக்காருக் இருப்பாங்கள அவுங்க சொல்லி நா கேள்விப்பட்டே
ம் ம்
நியூஸ்லல்லா பெருசா கேள்வி படல
நீங்க எத்தன தடவ போயிருக்கிங்க தஞ்சாவூர் பெரியகோயிளுக்கு
நா வந்து எங்களுக்கு கொஞ்சோ பக்கோந்தா அது எப்டியோ ஒரு பத்து பதினஞ்சு டைம் மேலயே போய்ருப்பே
ஓகே ஓகேஓகே ஓகே ஓகே
எனக்கு பீச்சுக்கு போறதுன்னா ரொம்ப புடிக்கு அங்க எங்க ஊர்ல இருந்து கொஞ்சோ தூரம் தா ஆனா நாங்க பீச்சுக்கு மோஸ்லி போக மாட்டோ சின்ன பிள்ளையா இருக்கு போது எங்க அப்பா வந்து அடிக்கடி கூட்டிட்டு போவாரு அ மிஸ் சம்மர் லீவு
ம்
இந்த பெஸ்டிவல்லாம் வருங்கல்ல பெஸ்டிவல் வர டைம்ல எல்லாம் கூட்டிட்டு போவாரு அப்ப ஜாலியா இருக்கும் பிரண்டுங்களோட போய்ட்டு ஜாலியா
அங்க போனாலே அப்டே அ ஏதாவது போய் சாப்ட்டுட்டு அப்டே ஜாலியா நடந்து போறது அந்த கடலோட காற்று அ நல்லா இருக்கும் அப்டே பீல்
இப்போ நாங்க அங்க போனாதான் எங்களுக்கு புடிச்ச இதெல்லா சாப்டமுடியு அந்த பிரெஞ்சு ஃப்ரை ஸ்வீட்கானு அப்பறோ காலிஃப்ளவர் சில்லி அதெல்லாம் இரு க்குங்கல்ல அ அந்த வேஃபுல் ச எல்லாமே வந்து அங்க இந்த மாரி அவுட்டிங் வெல்ல போய் பீச் சைட் போனாதான் சாப்பிடவே முடியும் எங்க ஊர்லல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அதுவும் நம்ம நினைக்கும் போதல்லாம் கிடைக்காது அப்ப பீச்சுக்கு போகும் போது எல்லாமே சாப்பிட்டு வந்துடுவோம்
எல்லாமே வச்சிருப்பாங்க மீன்ல இருந்து சிக்கன் மட்டன்னு கிட்டன்னு இத விட நறைய பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி கட மாரி இருக்கும் பார்த்தா பிரியாணி சில மாநகரம்ல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு மூணு மணிக்குல்லாம் பிரியாணி கெடைக்குது
ம் பிரியாணி நீங்க பிரியாணி கட்டுவீங்களா
அ நா பண்ணுவனே
ஓ பண்ணுவீங்களா எப்டி பிரியாணி பண்ணுவீங்க எனக்கு பிரியாணி சாப் ட்ருக்க புடிக்கு ஆனா எப்டி பண்ணுவாங்கன்லா தெரியாது
நானா கத்துக்கிட்டது தா நா அப்டியே கொஞ்ச கொஞ்சமா போட்டு கத்துக்கிட்டதுதா அது ரொம்ப
ங்களா இல்ல ஃப்ரெண்டுங்க இல்ல யூடியூப்ல அந்த மாதிரி
நா யூடியூப்ல பாத்து கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிட்டதுதா ஆனா ஒரு சேனல் பாக்க மாட்ட நா ரெண்டு மூணு இதுல பாப்ப பாத்து அத கன்சால்டேட் பண்ணி நானா செய்ய ஆரம்பிச்சுருவ
ஓஹோ சேர் சேர் நா அந்த யூடியூப்ல பாத்து கூட பண்ண மாட்ட ஒரு டைம் கூட ட்ரை பண்ணதே கெடையாது
நா எனக்கு தெரிஞ்சதெல்லா பிரியாணி வப்பே அப்புற வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் வப்பே
ஓ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மசாலா கடையில வாங்குவீங்களா இல்ல வீட்லயே அரப்பீங்களா
கடையில வாங்கறதுதா நா வந்துட்டு அந்த இது இந்த கே எஃப் சி ஸ்டைல்ல பொறிப்ப நானு அது எப்படினா ஒன்னு இல்ல அது சிக்கன எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பா பட்டர் மில்க்கு போட்டு அப்புற சில்லி பவுட்ரு ஆ அப்புற கொஞ்சோண்டு இது முட்ட போட்டு நல்லா ஊற வச்சிடணு ஊற வச்சுட்டு ஒன்னார் கழிச்சி அத எடுத்து வ அந்த அப்புற மை அப்புற கான்ஃப்ளாரு அதெல்லா போட்டு
ஒரு நாள் அத ஊற வக்கிணுமா
லங்க ஒரு மண்நேரங்க
ஒரு மண்நேரங்களா
சிக்கனே கெட்டு போயிரு மேடம்
அதானப்பா என்ன ஒரு ஒரு நாள் ஃபுல்லா ஊற வக்கணுமா அது நம்ம கேள்விப்பட் டதே இல்லையே அப்டிங்கிற மாரி இருக்கு சேரி சொல்லுங்க சொல்லுங்க
ஒரு மண்நேரம் ஊற போட்டு அத எடுத்துட்டிங்கன்னா மேக்னேட் ஆயிரு சோ அப்புற எடுத்து அந்த இது இருக்குல்ல மைதா கான்ஃப்ளாரன் டிப் அதுல போய் டிப் பண்ணனு டிப் பண்ணிட்டு கோல்டு வாட்டர் வச்சக்கணு கோல்டு வாட்டர்ல போய்ட்டு ஒரு தடவ மறுபடியு தண்ணில முக்கிட்டு மறுபடி இன்னொரு கோட்டிங் கொடுக் இன்னொரு கோட்டிங் குடுத்தீங்க அப்டின்னா அந்த மசாலா வந்து அது திக்னஸ் ஆயிடு அப்டியே அதுல ன்னுல போட்டு எடுத்துட்டீங்க அப்பின்னா கே எஃப் சி ஸ்டைல்ல முறு முறு முறுன்ருக்கு
அப்டியா நீங்க சொல்லம்போதே அத சாப்
ஆமா அப்டிதாங்க ஒரு தரவ நா செஞ்சுட்ருந்த ஏ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க வந்து சிக்கன் செய்றத பாத்து ஃபுல்லா சாப்ட்டாங்க செம்மையா இருக்கு நல்லா இருக்குன் சொல்ட்டு அவுங்களே சாப்ட்டு முடிச்ட்டாங்க
ஓஹோ சேர் சேரி பிரதர் இ கொழந்த வேக்கப் ஆயிட்டாங்க நா உங்களுக்கு கால் பண்றே அப்பற கால் பண்றே
சரிங்க ஆ